ஹலோ
சொல்லு ஆ கேக்குது சொல்லு ஏன் இந்ரேத்துல கூப்ட்ருக்க நானா எனக்கு எங்க அம்மா இங்க வந்து சரியான வேல வீட்ல இன்னைக்கு வந்து கொஞ்சோ வேல அதிகமா இருக்கா அதா பண்ணிட்ருக்கே சாப்பிட கூட இல்ல இன்னு நீ சாப்ட்டாச்சா
நா சாப்ட்டே ரொம்ப பிஸியாருக்கியோ இன்னைக்கு
ஆமா நேத்து வந்து கொஞ்சோ வெளிய போயிட் ட கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸல்லா கூட அப்டியே கொஞ்ச வெ கொஞ்ச வீட்லயே இருந்தோ ரொம்ப இதா இருக்குன் சொல்லிட்டு அப்டியே வெளிய போயிட்டே இப்போ வந்து இன்னைக் பாத்தா வீட்ல எங்க அம்மா தொவைக்க சொல்லிட் போனாங்க துணி தொவச்சுட்ருக்க இன்னு சாப்பல்ல சாப்புணு பசிக்குவே ஆனா எனக்கு வந்து எப்போமே வேலை செஞ்சு முடிக்லனா சாப் ப்டவே தோணாது அதனால இன்னு சாப்பல்ல
ஐயோ அஞ்சு மணி ஆச்சு இன்னு நீ சாப்பல பசிக்கலையா
பசிக்குது தா சேரி பாத்துக்லா இது இப்போ முடிஞ்சிரு இது இப்ப முடிச்சுட்டு நானே சாப் ட்டுக்கலான் சொல்லிருக்கு நீ என்ன சாப்ட்ட
நா இன்னைக்கு வந்து லெமன் சோறு தா சாப்ட்ட
அப்டியா வீட்ல எல்லாரு இருக்காங்ளா
எல்லாரு வீட்லதா இருக்காங்க
அ எங்கயு வெளிய எல்லா போலயா
இந்த வெயில்ல யாருமே எங்கயு போ மாட்டோ கொஞ்சோ சாய்ந்தர நேரத்துல தா எல்லாரு போவாங்க அப்பா மட்டு வேலைக்கு காலைலே கெளம்பிருவாங்க
வாமா சரியான வெயிலு இந்த வெயிலு முடியுது முடியுதுன் பாத் தா முடியு மாட்டிக்கிது சீசன் ஆரம்பிக்குதுன் பாத்தா அதுவு வரமாட்டிக்குது
டிங்கு ஒரு ரெண்டு தறவ மட்டு வந்துருக்கு
ஆமா வந்துட்டு போய்டுச்சு அது நீட்டு கரெக்டா வருது வந்துட்டுப் போய்ருச்சு
இந்த வெயில் கம்மியானா கூட எங்கயோ போலா
ஆமா ஊர்லல்லா இருந்த அப்டினா ஏதாச்சு மால்கு போய் அங்க இருந்துருவ சும்மாவாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு வெயிலுக்காகவே மால்க்குள்ள ஏசிலா போட்ருப் ப்பாங்க சும்மாவாச்சு போய் அங்க உக்காந்துருவ எதுவு வாங்கலனாலு எது வெளாட்லனாலு சும்மாவாச்சு போய் உக்காந்துருவ கொஞ்ச நேரோ வீட்லயே இருந்தா ஆமா அங்க வந்து மால்லல்லா ஏசி போட்ருக்கனால கொஞ்சோ நல்லா இருக்கு கூ கூலிங்கா இருக்கு இங்க வீட் ட்டுல ரொம்ப வீட்ல தனியா அப்டி ரொம்ப போர் அடிக்கு ரொம்ப போரடிக்கு
இங்க மாலுக் போனாலே அவ்ளோ கூட்டமாருக்கு நறைய பேர் ஊர்லருந் லல்லா வந்திருக்காங்கனாலு மாலுக் போனாலு அவ்ளோ கச கசன்னு இருக்கிறதுனால துவு ஒரு மாரியா இருக்கு
ஆமா அதுவு கரெக்ட் தா இனி எப்பதா இப்ப எல்லா கரெக்டா மழ வர நேரத்துல மழ வரமாட்டேக்கிது வெயிலட் அடிக்க வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்க மாட்டேக்குது எல்லாம் மாத்தி மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு அடிச்சுட்ருக்கு
அதுதா முலு கிளைமெட்டே மாறியாச்சு
ஆமா எல்லாமே மாறுது ஆனா நம்ம வாழ்க்க மட்டு அப்டியே போகுது என்ன பண்றோ என்ன எது எதுவுமே தெரியல ஆனா டைம் பாட்டுக்கு ரொம்ப ஸ்பீடா போகவு
அது ஏதோ போற போக்குல பொயிட்டு இருக்கு வாழ்க்க மட்டு
ஆமா அது பாட்டுக் போகுது நா நா இப்பதா ஜன்வரி ஒன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக் கு ஆனா அதுக்குள்ளயு பாத்தியா மே வந்துட்
அதுதா மேவே முடியப்
டைமு ஆமா மேகா ஆ முடிய போகுது ஆமா‌ அது வேற மறன்ட்ட டைம் அவ்ளோ ஸ்பீடா போகுது
இப்போ வர வருஷோல்லா ரொம்ப சீக்கிர சீக்கிரமாவே போகுது
ஆமா ரொம்ப சீக்கிரமா ஓடுது அது வந்து என்ன சொல்றாங்கனா நம்ம பூமி வந்து ரொம்ப ஸ்பீடா சுத்துது அதனாலதா அப்டிலா சொல்றாங்க இப்பவே இவ்ளோ ஸ்பீடா போகுதுனா இனி வர காலத்துல எல்லா எவ்ளோ ஸ்பீடா டைம்
நம்மல்லா வயசானதுக்கு அப்புறொ என்னதா ஆகுமோ
ஆமா கண்ணு மூடி கண்ண தொறக்கறதுக்குல்லயே ஒரு நாள் முடிஞ்சிரு
அதுதா
என்னெல்லா நடக்குதோ அதெல்லா பாக்கணு ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோ தெர்ல இந்த டைம் மட்டு எதுக்குதா இவ்ளோ ஸ்பீடா ஓடுதுனே தெரில புடிச்சி
அதுவு இப்ப வெயில் எல்லா ஃபஸ்ட்டல்லா ரொம்ப கம்மியா இருக்கு இப்பல்லா டபுள் த்ருப்ளாயிருக்
ஆமா நியூஸ் சிலா நானு பாக்றே இது வரைக்கு இந்த மாதிரி வெயில் வந்ததில்ல இது ஃபர்ஸ்ட்டு டைமு அப்புலா சொல்றாங்க எல்லாத்துக்கு காரணொ இந்த மாரி மரத்த எல்லா வெட்னா
அதுதா இந்த மாரி மரத்த வெட் டுனாங்கனா ஒரு நாள் அப்புற தா வெயில தாங்க முடியாம மனுசங்க செத்துருவாங்க
ஆமா நியூஸ்லல்லா அதுவு வருது வெயில்னாலயே நெறையப் பேரு இதாகுறாங்க இப்பல்லாம் மயக்கம் போட்டு விழுகுறது அதெல்லா நெறைய வருது
ரெண்டு மூண் நாள் முன்னாடி நானும் நியூஸ்ல பாத்த வெயில்னால அந்த வீட்ல ஏசி எல்லா போடும்போது ஏசி பாக்ஸ் வீட் டுக்கு வெளியதான இருக்கு ரொம்ப வெயில் வரனால அது பிளாஸ்டிக்னால அது அப்படியே வெடிஞ்சது
அப்படியா இங்க நாங்க வந் து ஏசிக்கு அது வெளிய இருக்குல அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்ருக் கோ மேல மேல வந்து நாங்க ஷெட்டு போட்டுருக்கிறனால அதுக்கு வெயில் படாது நல்ல வேலை எங்களுக்கு என்ன தோணுச்சுன் தெரில அதுக்கும் சேத்தி ஒரு ஷெட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வுட்டோ
பரவாயில்ல நா பாத்தேன்னா ரொம்ப ஹீட்னால அது பிளாஸ்டிக் தான
ஆமா ஆமா அதே மாரி மழ வந் தாலும் அது அவ்ளோக்கோ நினையாது தான நாங்க வந்து மழைய நினைச்சுதா நாங்க போட்டது ஏன்னா ம அது தண்ணி வந்துட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஆயிருமோ நினைச் சு தான் நாங்க போட்டோம் ஆனா இப்ப பாத்தா வெயிலே ஒரு இதா இருக்கு
அதுவும் இல்லாம எல்லாரும் வந்து வெயில் காலம்னாலே ஃபுல் டைம் ஏசி தான் யூஸ் பண்ணிட்ருப்பாங்க
ஆமா எல்லாரும் அப்படிதா காலையில எல்லாம் நய் இது மத் த்தியானம் எல்லாம் ஏசி இல்லாம வீட்டுக்குள்ளயே இருக்க முடியாது து அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏசி மதியானம் எல்லாம் போட்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் ஆச்சுவலா நைட்டு மட்டும்தான் போடுவோம் இப்ப என்னடான்னா மத்தியானம் கூட ஏசியெல்லாம் போட்டுட்டுயிருக்காங்க
ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா நைட்டு கொஞ்சம் நேரம் போட்டு அந்த ரூம் சில்லானதுக்கப்புறம் தூங்கல இப்பல்லாம் ஏசி ஆஃப் தூங்கவே முடியாது
ஆமா வயர்க்குது அப்படி வசர்க்குது இங்க இல ஏசி ஏசி வந்து நைட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஃபேன் கொஞ்சமா வெ கொஞ்சமா ஸ்பீட்ல வச்சு ஜில்லானதுமே ஃபேன ஃபுல்லா போட்டுட்டு ஏசி ஆஃப் பண்ணுவாங்க ஃப்ர்ஸ்ட் எல்லாம் ஆனா இப்போல்லா அதுக்கு முடியவே மாட்டேக்குது தூங்கி எந்திக்கிற வரைக்கு ஏசி ஆன்லயே இருக்கு
ஏசி ஃபேனு ரெண்டு போட்டாலு கம்மியா தா இருக்கு
ஆமா என்ன பண்ற இப்ப நம்ம வீட்டுல இருக்க நம்மளே இந்த வெயில் நம்மளால தாங்க முடியல அப்ப இந்த வெயில்ல வேலைக்கு போறவுங்களெல்லா என்ன தா பண்
அவுங்கல்லா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சில நேரம் நா மத்தியானம் வெயில்ல வெளியே போகும்போது காத்து வரும்போது அது அப்படியே சூடா வருது
ஆமா காத்து கூட அவ்வளவு சூடா வருது அந்த அளவுக்கு இதே இது வெயில்ல வேலை செய்றவுங்களோட எனர்ஜி ஃபுல்லா போயிரும் அது அவுங்க கரெக்டா சாப் படுவாங்களான்னு தெரியாது ஆனாலும் வெயில்ல வேலை செய்யறதுல்லாம் ரொம்ப கஷ்டம்
ரொம்ப கஷ்டம் அது இந்த பில்டிங் கட்டுறவுங்களுக்குல்லி இன்னும் கஷ் டம் அவுங்க அந்த சிமெண்ட் தூக்குறது அது இதுன்னு
ஆமா அவுங்கல்லாம் அவ்ளோ கஷ்டப்பட்றாங்க நம்ம வீட்ல இருந்தே நமக்கு இவ்ளோ சூடு நம்மளால தாங்க முடியல அவுங்கல்லாம் எப் எப்படி தான் அதெல்லாம் பண்றாங்களோ தெரியல அவுங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேணுன்னா மழை தான் வரணும்
அதுதான் மழதான் ஆனா மழை வந்தா திருப்பி விவசாயங்களுக்கு விவசாயத்திற்கு பிரச்சனை
ஆமா அதெல்லா சொல்றாங்க எதாச்செல்லா அந்த மாதிரி அது எதுவா இருந்தாலு அளவா இருக்கணு எதுவு அளவா தானே இருக் க்கணு ரொம்ப இருந்தருக்கு மழையா இருந்தாலு வெயிலா இருந்தாலு ரொம்ப இருந்திறக்கூடாது அளவா இருந்ச்சுனா எல்லா நல்லா இருக்கு
அளவா இருந்தா எல்லாரு நிம்மதியா இருப்பாங்க
பி‌ ஏ ஆமா இப்ப எதுமே நம்ம கைல இல்ல எல்லாத்தையு மாத்தி உட்டாச்சு மரத்தெல்லா வெட்டி
மரத்த வெட்டி இது இந்த ஆசிடெல்லா ஊத்தி ஆர்டிஃபிஷியல் மழலா
ஆமாம்மா அதெல்லா பண்றாங்க நானு கேள்விப்பட்டே அதெல்லா பண்றாங்க அதே மாரி ஆர்ட்டிஃபிஷியல் சன்னு வேற கொண்டு வர்றதா இருக்காங்க எதுக்கு தா
சூரியனயாச்சு விட்டு தொலைங்க அப்டி இருக்கு இப்போ
ஆமா நம்மளு எது பண்ண முடியாது அவ்ங்க பண்றத நம்ம இப்டி பாத்துட்தா இருக் க்கணு அது பண்ணாதீங்கன் கூட நம்மளால அது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது
நா எதுமே சொல்லவு முடியாது அவ்ங்களுக்கு
ஆமா நம்ம சொன்னா அவ்ங்களுக்கு ரீச் ஆகாது
ரீச் ஆனாலு அவ்ங்க கண்டுக்க மாட்டாங்க அவுங்களுக்கு காசு தா முக்கிய
ம் அவ்ங்க பண்ணணுன் நெனச்டாங்கனா அத பண்ணிருவாங்க யாரு என்ன சொன்னாலு ஏனா அவ்ங்களுக்கு அதுல எதோ ப்ராஃபிட் வருதா இருக்கு போல
அவங்க வந்து
நல்லா ம் சொல்லு சொல்லு சொல்லு
இல்லல்ல பரவால்ல சொல்லு சொல்லு
ஆனாலு இப்ப நம்மெல்லா வந்து இவ்ளோ இது பண்றோ வெயிலு அது இதெல்லா நம்ம நம்மக்கேத்தது நம்ம பா பண்ணி நம்ம பாத்துப்போ இப்ப நமக்கு தண்ணி வேணுனா எடுத்து குடிப்போ அதெல்லா பண்ணுவோ அதே இந்த வெ வெளிய இருக்கிற இந்த நாயி அதுக்கெல்லா இந்த அனிமல்ஸ்க்குலா யா அவ்ங்களலா என்ன பண்றதுன் தெர்ல நெறையானு இப்டியே எறந்து எறந்து வேற போகுது
அதுதா எங்க சந்துல இருக்குற நாய்களு அப்டிதா இப்ப அவங்களா என்ன பண்றாங்கனா பில்டிங் கேட்டுலா ஓப் பனா இருந்தா மேலயே வந்து தூங்குறாங்க
ஆமா ஆனா சிலர்ல்லா என்ன பண்ணுவாங்க உள்ள இந்தமாரி அப்பார்ட்மெண்ட்க்குள்ள நாய் எது வந்துச்சுனா தொரத்திலா விடுவாங்ளா
அதுதா அவங்களுக்கு எட இல்லாதப்
ஆமா ஆனா அது புரிஞ்சுக்க மாட்டாங்க புடிக்காதவ்ங்க அப்டித்தானே தொரத்தி விடுவா
ஆனா ஒரு சில தெருநாய்கள் இருப்பாங்க அவ்ங்க வேணுனே கடிப்பாங்க
ஆமா அது அது சிலதெல்லா அப்டியு இருக்கு வெறி புடிச்ச நாய்ல்லா சிலது இருக்கு
அதுதா எங்க சந்துல ஒரு ரெண்டு மூணு இருக்கு சும்மா நடந்தாலே பின்னாடி வந்துரு
ஓ அது எப்டி ஆபத்
ஆ கடிக்கு ஆபத்தானதா சும்மா உக்கா நம்ம பக்கத்துல இருந்து போயிட்டு இருப்போ எதோ வண்டி ஸ்பீடா போச்சுன்னா அவ்ளோதா பின்னாடி போயிரு
க்கிற ஒரே ஒரு நிம்
ஆ செரி ஓகே